போங்க
வணக்கம்ப்பா, சொல்லுப்பா
என்னப்பா பண்ற
நானு மின்னங்க உங்களுக்கு பதில வேற ஒருத்தருக்கு நம்பர் மாத்தி பண்ணிட்டங்க
அது சேரிங்க, அப்பறோ என்ன திட்டினா எப்டிங்க நீங்க
ஆமாங்க
ம் போயிடுச்சுங்களா வேஸ்ட் ஆயிடுச்சா
ஆ அதெல்லா ஒண்ணு பிரச்சன இல்லைங்க, நம்ம பேசுறோ ஃபோன் பண்றோ ம், ம்
ஆ, அவ்ளோதா டைம் வேஸ்ட்டு அவ்ளோதா
ஆமாங்க என்னங்க நீங்க வாங்கி குடுத்த நைட்டி போட்டுட்டு இருக்கறங்க நல்லா இருக்
நல்லா இருக்கா, ம், ம் அந்த ரிவியூக்காக தாங்க நேத்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு கூட கால் பண்ணுவீங்களானு ஒக்காந்துனுருந்தே
இல்லைங்க அந்நேரத்துக்கு நா எப்டி கால் பண்றது உங்ளுக்கு நைட் டைம்லன்றதுனாலதாங்க நா பண்ணல நா என்னமோ மூணு மணி வரைக்கு முழிச்சுக்கிட்டுதா இருந்தே
உங்களுக்கு புடிச்சிருக்கா? கம்ஃபர்ட்டா இருக்கா? திக்காருக்குற மாரி
நல்லாருக்குங்க, நல்லாருக்குங்க நம்ப அங்க எனக்கு டிசைன்ஸ் மட்டு அதிகமா இல்ல, கலரு
இல்ல, அதுதா அவுங்க வந்து ஆன் அவுங்க ஆன்லைன்லயு பண்றாங்கப்பா அவுங்களுக்கு ஓடன் ஒடனே போயிடுதுப்பா
அப்படிங்களா
ஆ ஒ
ஏன்னா எனக்கு கலர் மட் மட்டுந் நா போடாத கலர் தா இதெல்லா ஏ கலருக்கு செட் ஆகுல ஒண்ணு மட்டு ஒரு ப்ளூ இப்போ போட்ருக்கே
எது செட்டாகலேயோ குடுத்தனுப்பிருங்க ஆ குடுத்துருங்க நா எடுத்துக்கிறே குடுத்தனுப்பிச்சுருங்க நா எடுத்துக்கிறே
அப்படியெல்லா முடியாதுங்க திரும்ப திரும்பெல்லா என்னால வாங்கிட்ருக்க முடியாதுங்க
சேரி அப்ப யூஸ் பண்ணுங்க பரவால்ல
புடிக்கல நம்ம வீட்டுல தானங்க போடுறோ அதனால எடுத்துக்கிட்டேங்க ஒரு ப்ளூ மட்டு நானுப கருப்பா அதுவு கருப்பாருந்தா எல்லாமே ஒரே மாரி கருப்பு ஓக்கே ம்ச் அதாவது கருப்பா இருக்குறவுங்களுக்கு கருப்பு நைட்டி போட்டா அழகா தா
அது நீங்க எல்லா டார்க் கலருமே நீங்க போட்டு பாருங்க அது அழகா தா இருக்கு நீங்க யூஸ் பண்ணிப்போமே யூஸ் பண் உம் உம் உம் உம் எனக்கே நேத்து ரொம்ப ஆசையாயிடுச்சுப்பா எடுத்துடலாமா எடுத்துடலாமான்ட்டுன்னு
ஆ ஆ
சேரி அப்புறோ கொஞ்சு சேரி இருக்கே கொஞ்சு கமிட்மெண்ட் இருக்கே ஆ மண்டேலருந்து பாப்பா காலேஜ் போவா அவளுக்கு எதாவது வாங்கி கொடுக்கணுமே பாத்துட்டு பண்ணிக்கலாமோ அப்டின்னு சொல்லிட்டு வட்டன்ப்பா மனச அப்படியே நேத்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு வன்டேன்ப்பா
ஓ ஆனா துணி நல்லாருக்குங்க இதுவு ஆனா நா சொன்ன துணி இது கெடையாதுங்க
இது கெடையாது அண ஆ ஆ ஆ
அந்த ப்ளூ நைட்டிக்கு நா இந்த ஒரு துணிய மட்டு சொல்றே ஏன்னா ஒன்னு ஒன்னு போடும் போதுதா அதோட இது
ஆமா ஆமா நீங்க ஃபீல் பண்ணுங்க போட்டு போ தொவச்சி ஃபீல் பண்ணி பாருங்க நமக்கு வந்து லைப் ஆ சொல்லுங்க
அப்ப லைஃப் வரு துணியு நல்லாருக்கு லைஃப் வரு பட் நா சொல்றது வந்துட்டு எப்டி சொல்றேன்னா துணி நல்லது உங்கள்து ம்ச் கொற சொல்லல புரியுதுங்களா வேற பிராண்டு
அது அதுதாங்க ம பிராண்டட்டு வந்து வேற வேற மாறுல எனக்கு அது எதுன்னு தெரியல ம்
பட் இந்த துணியு நல்லாருக்கு
ஓக்கே ஓக்கே யூஸ் பண்ணுங்க பாத்துக்கலா பிராண்டு தான நீங்க என்ன பிராண்டுன்னு சொல்லுங்க அந்த பிராண்டு அடுத்த முறை எனக்கு வேணும்னு நா அவுங்கிட்ட ஆர்டர் பண்ணிட்டு வருவோ
எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு அவ்ளோ சீக்கிரோ கிழியாது கலர் போகாது
எதுமே ஆகாதுங்க ம் எதுமே ஆகாது நம்பளா வேணாம்னு தூக்கி போடுற வரைக்கு ஒழைக்குங்க
ஆமாங்க எப்டியு எதுக்கு நீங்க போம்போது டிசைன்ஸ் எல்லா கொஞ்சு நெறையா எதாவது டிசைன்ஸ் எனக்கு வித்தியாசமா வேணுங்க நைட்டிஸ் மட்டு
புரியுது புரியுது புரியுது ம்
கலர்லயு வித்தியாசோ வேணு மா டிசைனு வித்தியாசோ வேணு
அந்த மெரூன் கலர் எடுத்தே பாத்திங்களா அது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது ஃப்ரண்ட்ல அந்த மெரூன் ரெட்டு் மாரி வந்த டிசைனு
ஆமாங்க
அது குட்டி குட்டி பூ
ஆமா
ஆ அது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு அந்த நைட்டி
ஓ அது இந்த மாரி டிசைன் இல்ல இல்லையா
ஆ சின்ன சின்ன பூவா
ஆ ஆனா ஏ சைசா இருந்தது அது
ஆமா உங்களுக்கு குடுத்தனுச்சிருக்கேனே உங்ககிட்டதா இருக்கு இப்போ
ஓ ஏன்கிட்ட இருக்குறது சொல்லுனுக்குறீங்களா அது புடிச்சிருக்கு அதெல்லா புடிச்சதுனால தா வச்சுருக்கே
சேரி போடுங்க போடுற வரைக்கு நா மறுபடியு போயிட்டு தா இருப்பே
நா எப்புடி செலக்ட் பண்ணுவேன்னா செலக்ட் பண்ணி வச்சிருவே அதுல ஏதாவது கொஞ்சோ எனக்கு ரொம்போ புடிக்காது அதாவது இப்ப நா செலக்ட் பண்ணதுலயே எனக்கு ரொம்போ புடிச்சா அந்த பிளாக்கு ஒரு மூணு கலர் நல்லா ரொம்ப புடிச்சு எடுத்தங்க ரெண்டு வந்துட்டு வேற ஆப்ஷன் இல்ல
இல்லாம அதேதா நானுமே எனக்கு அந்த ஆப்ஷன் இல்லாதனால தா நானுமே அத எடுத்தே
ஆமா
சேரி
என்ன கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டு பொடைவைங்க சுடிதாரல்லா விட அதிகமா யூஸ் பண்றதே இது மட்டு தா நைட்டிஸ் தா
ஆமா ஆமா
அதனால நைட்டீஸ் மட்டு எனக்கு டிசைன்ஸ் புடிச்சோ நறைய எனக்கு ஒடம்புக்கு புடிச்ச மாதிரி அந்த மாதிரி எடுப்பே நா செலக்ட் பண்ணி
புரியுது ஆனா சூழ்நெலைகள் அங்க இல்லையே அந்த மாதிரி நா அன்னைக்கி முன்னாடி ஒரு நாள் போனோங்க அன்னைக்கி அப்புடியே எடுத்து இப்புடி முன்னாடி ஃபுல்லா அவ்ளோ போட்டாங்கங்க ம் ஆனா வந்து எனக்கு அன்னைக்கி வந்து சிக்ஸ் ஹண்டரு இவ்ளோ குத் த்து வாங்கணுமா அப்புடின்னு சொல்ட்டு ஆஹாஹா எனக்கு வேணா க்கா வாக்கா அப்புடின்னு சொல்லிட்டு நானு எங்க ஒரவத்தியு போனோங்க எடுத்துக்கோ இது நல்லாருக் அவுங்க மேலையே மாட்டி கூட பாத்துட்டாங்க
ம்
பாத்துட்டு எடுத்துக்கலா எடுத்துக்கலான்னாங்க எனக்கு இவ்ளோ ரேட்லா வேணா அப் இப்ப வந்து கொஞ்சோ சூழ்நிலைகள் கொஞ்சோ சரியில்லாம வேற இருந்தது வந்துட்டோங்க எப்போ நா சொல்றது வந்து இது ஒரு ஃபோர் ஃபோர் மந்த் பிஃபோர் இருக்குங்க ஃபோர் ஃபைவ் மந்த்து வந்துட்டோங்க அன்னைக்கி அவ்ளோ கலெக்க்ஷன்ஸ் வச்சிருந்தா அன்னைக்கி வேணு வேணான்ற அளவுக்கு இருந்துச்சு இவுங்க ஒரு பிளௌஸ் பீட் கூட ஆன்லைன்ல கூட பண்றாங்கங்க
ஓ
அந்த கடையில ஆமா அந்த கடையில ஆ அங் அதனால வந்து அவுங்களுக்கு வந்து ஒடனே ஒடனே போயிடுதுங்க இப்ப நம்ம போனா எடுத்துக்காட்ட சழிச்சுக்குறாங்கங்க அவ்ளுகளுக்கு அவுங்குளுக்கு ஆன்லைன்ல வீடியோ கால் வந்துருது
இதுல நைட் ட்ரெஸ்சு போடுவாங்க நானு
அட இருந்ததுங்க சொல்லிருந்தே நேத்து வாங்கிருக்குலாம்ல்ல
இல்லலைங்க அது வந்துட்டு நா மோஸ்ட்லி தம்பி கடையில அந்த முக்கா ஃபுல்லா இருக்கிற மாரி டீ ஷர்ட்டு அந்த நைட் பேண்ட்டு அது மாரி எடுத்துப்பே அவ கடையிலே இருக்கிறதுனால பட் அது வெளிய எடுக்குறது எனக் செட் ஆகல வெளியு எடுத்திருக்கே
ம்
பட்டன் டி ஷர்ட் வந்து எனக்கு ட்ரிபி எக்ஸ் எல் குடுத்தாலுமே எனக்கு அது டைட்டா தா குடுக்குறாங்களே தவிர லூஸா எ சைஸுக் குடுக்க மாட்டேன்றாங்க இல்லன் சொல்லீட்டு
அன்லிமிட்டேடு ட்ரெண்ட்ஸ்ல எடுக்குணுங்க
ஆ அதெல்லா எனக்கு அந்த அளவுக் கு இருந்தாலு புடிக்கிலிங்க அங்க எனக்கு இதுலயே எடுத்துருக் கே நா தம்பி கடைய்ல எடுத்து எனக் கரெக்டா போயிடுச்சிங்க அவ கரெக்டா சைஸ் பாத்துட்டு குடுத்துருக்குறாங்ளா அதனால அங்க எடுத்துப்பங்க அந்த லோயர் பேண்டா இருக்கட்டு அவ நெறைய எனக்கு டி ஷர்ட்டு குடுப்பாங்க
ஓகே ஓகே ஓகே ம்
அதனால அது செட்டாயிடுது எனக்கு
செரி செரி செரி செரிங்க
ச இருக்கட்டு பேண்டு ஜீன் டாப்பு அந்த மாரி எல்லா அவுங்க குடுத்தறாங்க
நா எங்கங்க எனக்கு போடுதா சொல்றாங்க நா தா இனிமேல்லாச்சு சுடி யூஸ் பண்ணலாமா வீட்லன் நெனைக்கிறங்க
போடுப்பா இப்போ உங்க ஹஸ்பண்ட் சொல்றாங்ளா
ஆ சொல்றாரு
ஆ சொன்னாருன்னா போடுங்க மா வய்சானவங்க எவ்ளோ பேரு போட்றாங்க இப்பல்லா தெரிய்மா
ஆமாமா போட்றாங்க தா
அது இ இதுக்கு மேல நம்ம வயசான பின்னாடி போடும்போது அட இவ்ளோ டைம்ல போட்ல இப்ப வயசான பின்னாடி போட்ணுமா
இப்போவே எனக்கு அப்டிதாப்ப ஒரு ஃபீல் ஆயிட் சீ ரொம்ப நாள் கொஞ்ச கேப்பாய் போச்சா நடுவுல ஆனாலு இப்ப போடும்போது பாப்பாவு போட்றா நம்ளு போட்றதான்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துருச்சுப்பா
அப்டியெல்லா நீங்க போட்டு பழகிட்டிங்ன்னாதா அது பிரச்சன கெடையாது இப்ப எ பைய்யல்லா கல்யாண ஸ்டேஜுக்கே வரப்போறா இன்னு ரெண்டு மூணு வருஷத்துல நா நைட் பேண்ட் போட்றே நைட் ட்ரெஸ் போட்றே டி ஷர்ட் போட்றே எல்லாமே தா போட்றே அது வெளிய டூர் போம்போது அதுக்கேத்த மாரி டிரெஸ்ஸு நா போட்டுறே அவ்ங்களுக்கு இப்ப இந்த பாக்கும்போது அது பழகிடுது
அதுதா என்ன இப்ப புதுசா எ பொண்ணு ஒரு ட்ரெஸ் பாத்தேப்பா ஆன்லைன்ல அத வாங்கிக்கலான் சொ சொல்றே அம்மா உ வய்சு என்ன ஆகுதுன் நீ அத்தகுந்த மாதிரி பாருமா அப்டிங்கறாங்க
அப்ப நீங்க எப் இப்போ புதுசா நீங்க காமிக்கும்போது அந்த மாரி இருக்கு அதுக்கு தா கொழந்தைலருந்தே நம்ம பழகிடணு
அதுதா தப்பு பண்ட்டே அப்ப என்னாச்சுன்னா அப்பல்லா வந்து சேரி கட்ணு நைட்டி போடக்க கூடாதுன்னு சொல்லியே இது பண்ணியிருந்தாங்ளா அதனால சோரீயே கட்டி நடந்துட்ட ஒரு ஸ்டேஜ் வரைக்கு அதுக்கப்றோ நைட்டி எல்லா போட்டுக்கோ சொன்னாங்க ஆ அதுதா நம்மளோட ஃபேமிலி பேக்கிரவுண்ட்னால வர்ற டீ ஃபால்ட் தா
ஆமாங்க எங்க வீட்ல வந்து எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க
அதுதா
நானு வந்துட்டு அப்ப கொஞ்சோ அதிகமா வெளிய அங்க இங்க போகாதுனால நா ஒரு சில துணிகள எடுக்க மாட்டே இப்போ எடுத்து போடுங்க எல்லா ஜீன்ல இருந்து டீஷர்ட்ல இருந்து எடுத்து மாட்டுங்க
ம் அததா இனிமே நானு அப்படிதா யோசிக்கிறேன்ப்பா பெருசா நம்ம ஒரு குண்டாவு இல்ல அசிங்கமாவு இல்ல
ஆமா
ஆ என்ன பொயி அப்டின்னு சொல்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன்ப்பா
உங்களுக்கெல்லா நல்லா இருக்கு போட்டத்து எல்லாமே செட் ஆகு தெரியுமா எங்களுக்கெல்லா புடிச்ச ட்ரெஸ்சு இப்ப இருக்கிற சைஸுக்கு எங்களுக்கு கிடைக்கலன் நாங்கள்ளா ஃபீல் பண்றோ அந்தந்த வயசுல இருக்கும் போதே போட்டு ஆசைய பாத்துறணு
ஆமா ஆமா கரெக்டு தா இல்ல இனிமே அத தா யோசிச்ட்ருக்கே அப்ப போட்ரணு அப்டின்னு சொல்ட்டு தா
போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம இருந்துக்லா அப்டின்னு சொல்ட்டுதா யோசிக்கிற ஏன்னா இவுங்க இவுங்கன் பார்த்தோனா அவுங்க அவுங்களோட லைஃப் வாழுவாங்க நம்மளோட லைஃப்ப நம்ம எப்ப வாழுவோ
ஆமா
போடுங்க அதுல தப்பு கடையாதுங்க ட்ரெஸ்ட் பண்றதுல போய் என்ன இருக்கு
அது தா அது தா யோசிக்கிறன்பா
நம்மளுக்கு வீட்ல இருக்கிறவங்க யாரு சொல்லல என் மெயின் நம்ம ஹஸ்பண்ட் அவரு அவுங்கள்ளா எதுவு சொல்லாதப்ப நம்ம தாராளமா போட்லா அவுங்களுக்கு என்ன விருப்பமோ அதுதானங்க நம்ம போடணு
கண்டிப்பா கண்டிப்பா இல்லங்க நம்ம விருப்பத்துக்கு நம்ம வாழணுனு நெனைக்ற
ஆ
இனிமேதா நம்மளுக்கான இம்பார்ட்டன்ஸ் நம் குடுத்துக்கணு நமக்கு செல்ப் ரெஸ்பெக்ட் டு குடுக்க குடுக்க தா நம்மளோட கான்பிடன்ஸ் லெவல் கொஞ்ச உயரும்
ஆமா
அத யோசிக்கிற யோய்சி இனிமே நம்ம பண்ணிக்ணு நம்மள நம்ம கொஞ்ச குரூம் பண்ணணு அப்டின்னு நினைக்கிற
ஆ ஆ
நம்மள நம்ம குரூம்டா வச்சுக்கினாதா நம்மளுக்கு ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸே கொஞ்சோ இன்கிரீஸ் ஆன மாரி ஒரு ஃபீல் ஆகு
கண்டிப்பா
ஆ நா கொஞ்சோ எனக்கான இம்பார்ட்ன்ஸே குடுக்குறது இல்லப்பா எனக்கு பேஸுக்காகு எதுவுமே நா பாட்டுக்கு அப்டியே இருக்குது இனிமே பண்ணிக்கணு நனைக்கிற நா இதெல்லா
கண்டிப்பாங்க
நீங்க பண்ணுங்க ஆ அது தப்பே கடையாது புடிச்ச டிரெஸ்ஸ எடுத்து போடுங்க இப்ப நைட் ட்ரெஸ்ஸுலா நம்ப வீட்டுக்குள்ள மட்டுந்தா போட
ஆமா எனக்கு இங்க நா வீட்ட விட்டு வெளியவு வர்றதில்ல
ஆ அப்டி இருக்கும் போது நா அப்டி தா அப்டிதா ஸ்டார்ட் பண்ணங்க கொஞ்ச கொஞ்சமா
இருக்கு முடிச்சிட்ட கா கூப்டவா
சேரிங்க நா அப்ரோ கால் பண்றேங்க வச்சுட்டுங்களா
ப்ப ஆ பா